யா அது வேற என்னச்சு கட் பண்ட்டீங்க
இல்லையே காதுல வச்சிருந்தா இப்பிடின்னு சாச்ச கட் ஆயிர்ச்சு
நாங்க தனியா பேசிட் இருந்தருக்கணா ம்
இல்ல இல்ல கடைசி வரைக் கேட்டுச்சு ஒரு செகண்ட்ல கட்டாச்சு மறுவடியு போட்டு கால் பண்டே அப்புற லீவ் கேட்டு கடைசி வரைக்கு இந்த லீவு நீங்க வாங்கலயா
கடைசி வரைக்கு அத் லீவு அத் தாரேனாப்ல ஹெச் சார் ரு இந்த மாரி எனா ஏ சார் நீ என்ட்ட கேட்ருக்கலாமில்ல சார் அப்டின்னாரு ஏங்க எனக்கிருக் போட்டிங் மேனேஜர் அவர் தா அவர்ட்ட கேக்காம உங்கள்ட்ட எப்புடி சாருன உங்கள்ட்ட எப்டிமா கேக்றது அப்டின் சொல்லிட்டு சண்ட ஆமா சண்டயாயி போயிரு அப்புறோ நாம எப்புடி இது பண்றது அப்டின் சொல்ட்டு ஹச் சார் இருந்துட்டு அவங்கள்ட எவ்ளவு நாள் வேணா லீவ் எடுத்துக்கோங்க மெடிகட் மட்டு குடுங்க நா பாத்துக்கறே அப்புடி இப்புடின்னாரு இல்ல சார் வேண்டவே வேண்டா உங்க கம்பெனியில இப்டி ப்பாங்க நா நெனைச்சு கூட பாக்ல எனக் வேண்டவே வேண்டா சொல்ட்டு அன்னைக்கே நா ரிலீவ் லெட்டர் குடுத்துட்டு அன்னைக்கே ரிலீவ் ஆயிட்டே அந்த கம்பெனில இருந்து
ஸோ இப்புடி தா இருக்கு அவங்களோட கார்பரேட்டோட கல்ச்சர் எல்லாமே
அவுங்களுக் தேவ டெய்லியு வேல வாங்கிட்ணு
அதா கரெக்ட்டு
ஓ மைண்ட் செட் அதா
அவங்க நீங்க என்ன வேணா சீரியசா எடுத்துக்கோ என்ன வேணா பண்ணிக்கோ
ஆமா எனக்கு புரியாது டார்கெட் நீ முடிச்ட்டு என்ன வேணா பண்ணிக்க அதுதா
அதா அவங்களோடது
இப்புடித்தா என்னையு அங்க போட்டு ப்ரஷர் பண்ணிட்ருந்தாங்க அதுக்கப்புறோ ஒன்னு முட்ல வீட்டுக்கு வண்ட்ட
அதா இப்ப இருக்ற நெலமைலெல்லா பிஸ்னஸ் தாங்க யாரையு நம்ம நம்பிட்ல்லா அ டக்குனு பிஸ்னஸ் ஆரம்பிச்சமா போனமான்ட்ருக்குனு
அவ்ளோ தா ப்ரோ
வேற என்ன பண்ற கிட்ஸ்லா என்ன பண்றாங்க ம்
அதனாலதா அந்த மைண்ட் செட்ல நானு வண்டே அதுக் முன்னாடி திருச்சூர்ல போய் பாத்துட்டு இருந்தே அங்கயு செட் ஆகல நைட் ஷிப்ட்ட போட்டு வுட்டானுக
ம்
ஒரு ஹேர் ஃபால் ஆனது தா மிச்சோ
ஆமாங்க அ சொ சொல்ல மறந்துட்டே பாருங்க எ ஃப்ரெண்டு ஒரு பைய அதாவது என்னன்னா டிகிரி முடிச்ச உடனே பாத்தீங்கனா ஒரு ஐ டி கம்பெனில போய் சேந்திருக்காப்புல
ஆ
அது பாத்தீங்கனா வேல என்ன வேலன்னா அந்த இது வந்துட்டு டீ பக் பண்றது அதாது சீ சி சி ப்ளஸ் ப்ளஸ்லா இருக்குல்ல இருக்கு அந்த எரர்ல்லா வந்துட்டு நம்ம க்ளியர் பண்ணணு டீ பக் பண்றது சொல்லுவாங்க அந்த ஒரு இதா பண்ணி அந்த பையனுக்கு பாத்தீங்கனா நல்லா முடி இருக்குங்க போய் அந்த ரெண்டு வருஷமோ என்னமோ தா வேல வாத்துட்ருந்தாப்புல முடி பூரா கொட்டி போச்சுங்க
ப்ரோ நைட்டு தூங்கலேனால ஏகப்பட்ட சைட் எஃபெக்ட்ஸ்சு ப்ரோ
பிரச்சன தா நைட்டு பாத்தீங்கனா ப பன்னெண்டு மணி ஒரு மணி ஆயிருமா ஆனா பாத்தீங்கனா டீ சாப்பாடு அது இதுன் எல்லா குடுத்துட்டே இருப்பாங்கனா நைட்டு முழிச்சிருக்
இருந்தாலு நைட்டு தூங்க ரொம்ப ரொம்ப இம்பாட்டன்ட்
ம் அந்த ஸ்ட்ரெஸ்லயே இருக்கறது பாத்தீங்க அப்டினா அவனுக்கு அந்த மாரி ஆக்கிருச்சு
டே ஷிஃப்ட் சைட்ல கூட எவ்வளவு ஒர்க் வேணா பாத்துக்கலா அந்த நைட்டு ங்க ஒரு ஏழு மண் நேரோ டு எய்ட் ஹார்ஸ் வந்து கண்டிப்பா தூங்கலனா என்னன்னமோ சைட் எஃபெக்ட்ஸ் வருது
கண்டிப்பா இப்ப நீங்க காசு வருன் சொல்ட்டு நைட்ஷிஃப்ட்லா போனீங்க அப்பிட்னா உங்க ஒடம்பு போய்ரு ஸ் கண்டிப்பா
ஒடம்பு போதோ இல்லியோ ஃபஸ்ட்டு முடி போகு
ம் கண்டிப்பா நீ என்னதா மதிய தூங்னாலுமே இந்த நைட்டு தூங்கற இந்த ஆழ்ந்த தூக்கோ வந்து வராதுங்க நீங்க மதியோ தூங்கி பாருங்க ம் மதியோ தூங்கி பாருங்க ஆயர்த்தெட்டு வேரு கால் பண்ணுவாய்ங்க கரெக்ட்டா அந்த நேர்த்துல தா நைட்டு நீங்க ஆழமா ம் சவுண்டு கேக்கு எதா ஒன்னு வேல நடந்துட்ருக்கு எதாத் நடக்கு நைட்டு பாத்தீங்கனா கொஞ்ச அமைதியான சூழல்ருக்கு அப்டே தூங்கறதுக்கு அது தா டைமிங்கே அட்லீஸ்ட் ஒரு பதினோரு மணிக் படுத்துட்டு ஒரு ஆறு மணிக் கூட ஒரு நல்ல தூக்கந்தா அதுவே போதுமானதுதா
இப்போ இவங்ளு ஹேர பூரா லாஸ் பண்ட்டு வந்திருக்கே நானு
எங்க
இப்டி போய் வேல செஞ்சு தா ஹேர் பூரா லாஸ் ஆய்ட்ச்சு
அச்சச்சோ
அதா இந்த கம்பெனிக்கு இது இந்த கம்பெனிக்கு இருக்கிறவனோட வேலயெல்லா இழுத்து போட்டு செஞ்சுகிட்ருந்த நானு அந்த ஹேர் ட்ரான்ஸ்ஃபரண்ட் பண்ற அளவுக்குல்லா நமக்கு முடி போகல
டென்சிட்டி கம்மியாய்ருச்சா ஓகே ஓ
பேக் சைட்ல க்ரோத்து நல்லா இருக்கு ஃப்ரண்ட் சைட்ல டென்சிட்டி கம்மியாய்டுச்சு அது இல்லாம ஸ்ட்ரஸ்ஸு, டிப்ரெஷன் வேறயா தா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரஸ்ஸு எடுக்க கூடாதுங்கறாங்க இங்கெல்லா அப்பிடியா இருக்கு
ஆ சொல்லுங்க
இந்த பிரச்சன போனா அடுத்த பிரச்சன அடுத்த பிரச்சன போனா அடுத்த
ஹ
சிவனேன் இர்ந்தாலு வீட்ல இருக்கவ்ங்க சும்மா விடுவாங்களா
அது வேணா உண்ம தா கொஞ்சோ நம்ம எங்க வீட்லருக்கற் மார்ருந்தம்னா ஆரம்பிச்சிருவாங்க
அவளோதா
ஆம்பளயா பெறந்துட்டாலே ஓடிட் டே தான இருக்கணு வேற என்ன பண்றது கடைசி வரிக்கு சாகற வரிக் கு வந்துட்டு நம்மளுக்கு அந்த வேல பிடிக்கலனாலுமே அத பண்ணிட்டு தா இருப்போ
பண்ணிட்டுதா இருக்கணு ஃபஸ்ட்டு அப்பா அம்மாக் ஓடுவோ அடுத்து ஒய்ஃபுக் ஓடுவோ அடுத் கொழந்தைக் ஓடுவோ இப்பிடியே ஓடி ஓடி ஓடி ஓடி ஆமா அடுத்து ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் ஆனோன்னே திரும் பாத்தம்னா
ம்
டேய் என்னடா இது இப்பிடி போய்டுச்சுங்கற மார்ருக்கு
அது உண்மதாங்க ஆனா உண்மைக்கே நீங்க என்னதா ஸ்ட்ரஸ்ஸா இருந்தாலுமே ஓடிட்ருந்தாலுமே நம்மளோட ஹெல்த்தையு பாத்துக்கணு நம்ம நம்மளோட ஹேப்பினஸ்ஸயு பாத்துக்கணு
கண்டிப்பா
தெரியு அது ஒன்னு எ ஃப்ரெண்டு் ஒரு பைய இருக்கா அந்த பைய நார்மலான ஃபேமிலி தா நார்மலா இப்ப பிஸ்னஸ் தா பண்ணிட்ருக்கா பண்ணிட்ருக்கப்ப பாத்தீங்கனா வாரத் க்கு ஒரு நாள் இல்லனா ரெண்டு நாள் ட்ரிப்பு போய்ருவாங்க
ஆ
போய்ட்டொன்ன ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு வருவா வந்துட்டு அது அதுல வந்து அவ கொறையே வெக்க மாட்டா கண்டிப்பான மொறைல அவ ஒரு வாரத்துக்கு ஒன்னு இல்லன ரெண்டு ட்ரிப்பு ஒரு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறா அப்டின்னா அங்க ஒரு ட்ரிப் பு அவரு சும்மா இருக்கா அப்டின்னா பக்கத்துல லோக்கல்ல ஒரு ட்ரிப்பு கார் ஒன்னு வச்சிருக்கா கார் எடுத்துட்டு அவ பாட்னு ஜாலியா சுத்தி வருவா அதுவு உண்மதா ஏன்னா நீங்க அவ சைட்லந்து யோஸ்ச்சு பாருங் ம் நீங்க இது பண்ணாம ஒரு பத்து வருஷோ இருவ் வருஷோ நல்லா வேல பாத்துட்டு
ஆமா
ஒரு அம்பது வருஷத்துக்கு அம்பது வயசுக்கு மேல இப்ப நீ சுத்தி பாக்கணு நெனச்சா சுத்தி பாக்க முடியுமா
ஒண்ணு முடியாது ஃபர்ஸ்ட்டு ஓட முடியுமா நம்மனால
அப்டியே நீ சுத்தி பாத்தாலும் அத போய் நீங்க அனுபவிக்கிற வயசுக்குமா நீங்க ஓடி ஆடி விளாண்டு அத போய் அனுவிக்கற இது பண்ருக்குமா போய் ஒக்காந்துருவோ நம்ம வய்ஸ்
இப்படியெல்லா நம்ம போய் வீட்ல டைலாக் பேசணும்னா
அடிச்சு உடு
நம்ம ஊரு சுத்த போனாலே நம்மள போட்டு ஏருவாய்ங்க காச பூரா கரியாக்கிறியா காச பூரா அழிக்குறான்ம்பாய்ங்க
காலையிலந்து நா சாந்திர வரைக்கும் வேல பாத்துட்டு அட்லீஸ்ட் சாந்திரம் போய்ட்டு கொஞ்ச நேரம் பசங்க கூட போய் பேசிட்டு இந்த விளாண்ட்டு வருவ நானு அதுக்கு ஆ அதுக்கு விட மாட்டாங்க ஃபோன் பண்ணி எங்க இருக்க எந்நேரமு சுத்திட்டு தா இருக்க அப்டின்னாய்ங்க என்ன சுத்திட் நா என்ன உங்ளுக் ஆ ஊரா சுத்தி துரே வீட்டுக்கு தான வேல பாத்துட்டு வாரே அது அவங்களுக்கு தெரியாது
அது அவுங்க அதுவு இந்த வயசானவங்களா இருந்தாங்கனாவை ப்ரோ வீட்ல யப்பா
ரொம்ப மோசம் கொஞ்சோ வெளியே போயிட்டன் வெச்சுக்கோங்ளேன் ஒரு படத்துக்கே போறன் வெச்சுக்கோங்க நூறு தடவ ஃபோன் பண்ணிருவாங்க
கண்டிப்பா
அந்த படத்த பாக்கவே முடியாது கடைசி வரைக்கும்
படத்த ஏன்டா பாக்க வந்த மாரிங்கிற ஒரு மைண்ட்
அத சொல்லுங்க
ம் வயசான பாட்டி தாத்தா இருந்தாங்கன்னா அவுங்க பண்ற லூட்டி தா அதிகமா இருக்கும்
இல்ல சில பேரு வந்து வயசான பாட்டி தாத்தா கூட வேலைக் செல்லம்ங்க செல்லம் குடுப்பாங்க இத அப் அப்பா அம்மா வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரீக்ட்டால இருக்காங்களாப்பா போதும்
யார சொல்லி குத்தமில்ல அப்புறம் நீங்க எங்கெங்கல்லா சுத்தி இருக்கீங்க ஃபர்ஸ்ட்டு உங்க ஊரவே நீங்க சொல்லவே இல்ல பாத்தீங்ளா
நா விடுநறு போனுனோ நீங்க
விருதுநகரா
ம்
சென்னைக் பக்கத்துலே அந்த விருதுநகரா
சென்னையா இங்கேங்க மதுர கிட்டங்க
ஓ மதுர விருதுநகரா செரி செரி நா திண்டுக்கல்லு ப்ரோ
திண்டுக்கல்லா திண்டுக்கல்ல எங்க
திண்டுக்கல்ல சீலப்பாடி ஏரியா இருக்குல
அப்டிங்களா திண்டுக்கல்லா நெறைய டைம் வந்திருக்கே நானு
நானு மதுரையல்லா நெறைய டைம் வந்துருக் ஆனா விருதுநகர்லா வந்தது இல்ல
விருதுநகர் வந்திருக்க மாட்டீங்க மதுரைக்கு விருதுநருக்குமே அறுவது கிலோமீட்டர் கிட்ட இருக்கு காமராஜர் பிறந்த ஊர் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு வந்திருக்கேங்ளா
செரி செரி நா மதுரைக்கு இங்க மெடிசன் வாங்க வருவே அதுக்கப்றோ விஷால் டிமால் போவே இல்லன்னா கோயிலுக்கு போவே
ம்
நாங்க வேற ஒன்னு கெடையாது அதனால இங்கேதா போ முடியு
நா எ ஃப்ரெண்டு கூட ஒருத்தட திண்டுக்கலுக்கு வந்தே வந்துட்டு அப்டியே அப்டி அங்க ஒரு பக்கத்துல ஏதோ த்யேட்டரு இருந்துச்சு த்யேட்டர்ல படம் பாத்துட்டு
ஆர் ஜி த்யேட்டருங்களா
அதா நெனைக்கிறே எனக்கு சரியா நியாபோ இல்ல ரொம்ப வருஷோ ஆச்சு பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருந்ச்சு அது
ஆம் பஸ்ஸ்டண்ட் கிட்டனா ஆர் ஜிக்கு தா போயிருப்பீங்க
அதா நெனைக்கிறே
செரி செரிங்க
வேறென்ன ப்ரோ மதியோ என்ன சாப்பாடு
மதியம் தெர்ல ப்ரோ வீட்ல என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு
ம்
ஃபார்மசியில இருக்கே நானு ஃபார்மசி ரன் பண்ருக்கே
சூப்பர் சூப்பரு யம் இந்த மோடி மெடிக்கல் மாரியா
மோடி மெடிக்கலா இல்ல இல்ல ஓனா
அதா ஓன் பிராண்டு
ஆமா
சூப்பர் சூப்பர் அப்டின்னா நீங்க இது இந்த மோடி மெடிக்கல் மாரி பண்ணீங்க அப்பின்னா அது சப்சிடி குடிக்கு குடுப்பாங்களே நெறையா
அதுக்கு ஏதாவ்து அலையணு அதுக்கு இருக்குன் சொல்ட்டு அது இன்னு ஐடியா பண்ல
ம் இல்ல அப்பின்னா இந்த மெட்பிளஸ் மாரி எடுத்துட்டீங்க பேன்சிஸ் மாரி எடுத்துட்டீங்க அப்பின்னா அவனே ஒர்க்கர்ஸ் குடுத்ருவா
ஆம் மெட்ஸ் பிளஸ் மெட்ஸ் மை திலு எல்லாத்லயு ஒர்க் பண்ணிருக்கே ஏனா நா படிச்சி ரெப்ரசென்டேடிவ் தா நா பி பாம் பேச்சலர் ஆஃப் ஃபார்மசி மெட் பிளஸு சன் பார்மா மெட் ஸ்மைலு எல்லாத்லயு ஒர்க் பண்ணியிருக்கே ஒர்க் பண்ணிட்டு ஒன்னு பிடிக்காமதா வந்ட்டே
ம்
உம் ஒரு டிகிரி போட்ருக்கே அதோடப்ப கிளீனிக்கு ரன் ஆய்ட்டு இருக்கு இன்ஜெக்ஷனு ஃபர்ஸ்ட் எய்டு
ம்
எல்லா பாத்துட் இருக்கே
சூப்பர் சூப்பர் சூப்பர்
அப்பா வில்லேஜு ஹெல்த் கேரு இதுல இருக்காரு ச ஸ்டேஷன்ல தலைவராருக்கார் அதனால அவரு ஃபோட்டோ ரெடி மானும் மருப்டி போட்டுட்டு படிச்சுட் ஏனா அதுல ஒரு ஒன் இயர் இருக்கு
ம்
அங்க முடிஷ்ட்னா அப்டியே தனியா எங்கயாச்சு போய் வெச்ட்டு
ம்
டெவலப் பண்ண வேண்டிதா
ஓக்கே பிரதர் சேரி ப்ரதர் பாருங்க இந்த எனக்கு ஒரு சின்ன வேல இருக்கு நா முடிஷ்ட்டு வரே